ஹலோ கேக்குதுங்ளா கா
ஆஹ் கேக்குது சொல்லு
ன்னக்கா பண்றீங்க எப்ஜடி இருக்கீங்க
உம் நல்லா இருக்கே இப்பதா சாப்பாடு வேலய முடிச்சு
ஆஹ் பேசி ரொம்ப நாள ஆச்சு ஒரு போன் கூட பண்ண மாட்றீங்க
நீங்க தா நா இல்லாதப்ப வீட்டுக்கு வந்ட்டு போறீங்க நா இருக்கப்ப வீட்டுக்கு வரமாட்றீங்க
நீங்க எப்ப இருப்பன்னு சொல்லுங்க நா அப்ப வந்துட்டு போறே
சாய்ங்காலத்துல வாங்க ஏழு மணிக்கு மேல வாங்க வீட்டுக்கு
ஏழு மணிக்கு மேல எப்டிக்கா வ ர முடியு ஏழு மணிக்கு மேல அவ்ங்கவுங்க வீட்டுக்கு தா அவங்க அவங்க போவாங்க
ஒரு நாள் வாங்க ஒரு நாள் வந்தா தப்பு கெடையாதுங்க
அப்பனா ஒரு நாள் மட்டு வந்துட்டு போயிடுங்க இன்னொரு நாள்லா வராதீங்கன்னு சொல்றீங்களாக்கா
இல்லடா ஒரு நாள்ளாச்சு வாங்கன்றே சனிக்கிழம வந்தீங்கனா சனிக்கிழம மத்தியானமா இல்ல சாயங்காலமா வந்தீங்கன்னா நீங்க ஞாத்திக்கிழம ஃபுல்லா இருந்துட்டு ஞாத்திக்கிழம நைட்டுக்கா கெளம்பி போலாமே
ஏங்க்கா சனிக்கெழ்ம வாங்கன் சொல்றீங்க சனிகெழ்ம எங்களுக்கெல்லா வேல இருக்காதா உங்கள மாரி நாங்ளு வீட்ல இருப்போமாக்கா சனிகெழம
சனிகிழம உங்கள இல்லாம நைட்டுக்கா ஒரு ஏழு மணிக்காதனமா கெளம்பி வர சொல்றே பிள்ளைங்கள எல்லா கூப்ட்டுட்டு
செரிக்கா செரிக்கா பாக்குறேன்கா அப்பறோ என்னக்கா சமையல் நீங்க பாத்தீங்ளா ரெண்டு பேரு ஒரே கேள்விய தா கேக்குறோ நீங்க மொதல்ல சொல்லுங்க என்ன செஞ்சீங்கனு
என்னம்மா தோச இட்லி நாலயே எதோ போர் அடி போர் அடிக்குதுன்றாங்க அதமா இன்னு ஒரு டிஷ்ஷு ஒரு டிஷ் இதா யூடியூப்ல பார்த்து பண்ணேன் நானு
என்ன டிஷ்ஷு
மினி இட்லி மாரி மி தோச ஊட்டிக்கிட்டாம தோச கல்ல குட்டி குட்டி குட்டியா சுட் ஸ்பூன்னு வச்சி அப்புறம தா வந்து அத எடுத்துட்டு எண்ணெ கடுகு கருவப்ல கொஞ்சோண்டு வந்து நம்ம வீட்டு பார்த்தள்ளு இருக்குலமா அது கொஞ்சொ அப்பறமா அந்த சுட்டு வச்சு குட்டி குட்டி தோசைய எட்த்து அதுல போட்டு நல்லா வறுத்துட்டு டு அப்பறோ இட்லி பொடி இருக்குங்கல்ல அத வந்து ஃபுல்லா ல்லா தூவி நல்லா அத கிண்டி அந்த இ தோசைய குட்டி குட்டி தோசையில இருக்க மேல ஃபுல்லா அந்த இட்லி பொ அப்டி ஃபுல்லா ஒட்டிக்கு
இட்லி பொடின் சொல்றீங்களே வீட்டு இட்லி பொடியா கடையில வாங்குற இட்லி பொடியா
நம்ப வீட்ல வந்து கள்ளப்பருப்பு அதெல்லா வச்சு நுணுக்குவோல்ல நம்ம போ பொடி அந்த பொடிதாமா அதுக்கு நல்லா இருக்கு பொட்டுக்கல்ல பொடி நல்லா இருக்காது கடையில கூட இந்த பத்ரூபால ஆச்சி பொடி ஒண்ணு விக்குமே
நல்லா கலரு நல்லா செவப்பா இருக்கு
ம் அந்த மொளகா பொடி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலா
ஓ செரிக்கா செரிக்கா எப்டி நல்லா இருந்துச்சா வாய் கொஞ்சொ சாப்பட்ற மாரி இருந்துச்சா
சூப்பரா இருந்துச்சுமா தேங்கா வேற இல்லையா சட்னிக்கு தேங்கா இல்லாமையே தேங்கா சட்னி அரச்சம்மா நா இன்னிக் கி
ஓ எப்டிக்கா அது
ப்படியா இந்த வெங்காயோல்ல வெங்காயம் கொஞ்ச எடுத்துக்கோமா
ஆ
பச்ச மொளகா இது ரெண்டுத்துயு நல்லா எண்ணெய்ல போட்டு நல்லா வந்து வதக்கணு நல்லா வந்து கோல்டன் பிரவுன் ஆக கூடாது அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்ல கொஞ்ச நல்லா என் வெங்காயோ வதங்கிடுச்சுன்னு நமக்கு தெரியுதுல
ஆ
அந்த டைம்ல வந்து அத எடுத்தட்ணு எடுத்துட்டு மிக்சி ஜார்ல பொட்டுக்கடல அப்றோ நாலு பல் பூண்டு
நாலு பள்ளு ஏங்க்கா அஞ்சு பல்லு போட்டா ஆகாதுன்துங்ளா
நம்ம வீட்ல பூண்டு எல்லா பெருசு பெருசா இருக்குமா அதனால நாலு போட்டாலே நல்லா இருக்கு மா அதுனால சொல்றமா அளவுக்கு
ஓ செரிக்கா செரிக்கா
உங்குளுக்கு எவ்ளோ வேணுமோ நீ அவ்ளோ போட்டுக்லாமா நீயும் ஒரு பூண்டு முழுசா கூடும் போட்டுக்கோவே
ஏங்கா பூண்டு ஃபுல்லா சாப்ட்டுட்டு எங்கல இன்னாப் பண்ண சொல்றீங்க
நீ தானமா கேட்ட நாலு போதுமான்ட்டு அதுனால சொல்றமா
செரிக்கா நீங்க என்ன சமையல் செய்முறைய சொல்லுங்க தேவயில்லாம பேசாதீங்க
நீதாம்மா கேட்ட கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னா இப்ப எல்லா தேவயில்லாம பேசாதீங் ஏன்றீங்க ஒன்னோ செரி இல்லமா இங்க
சரிக்கா சரிக்கா செயல்முறைய சொல்லுங்க
அ வதக்கிட்டு அத வந்து மிக் ஜார்ல த இது ஜார்ல போட்டுக்கிட்டு பொட்டுக்கட்ல எவ்ளோ போட்னமோ போட்டுக்கிட்டு பூண்டு தேவையான அளவு உப்பு
எப்டி கா இது நீங்க எத்தன பேருக்கு சொல்றீங்க நாலு பேருக்கு சொல்றீங்களா
இப்ப நம்ம வீட்டு அளவு நம்ம போட்டுக்கணும்மா எங்க வீட்ல மூணு பேரு நா கொஞ்சோ கொஞ்சோண்டு அரக்க அர களவு பொட்டுக்கல்ல போட்டுக்கிட்டா அர கையளவு
சரிங்கா
பச்ச மொளகா ஒரு மூணு பச்ச மொளகா போட்டுக்குனே தேங்கா அர மூடி தேங்கா போட்டுக்கிட்டே
ஓ செரி்ங்கா
இன்னாம்மா கவனிக்குற நா தேங்கா இல்லாம தேங்கா சட்னின்னா நா தேங்கா போட்டன்றே நீயு சரிங்கக்கான்ற
அச்சச்சோ ஆமா இல்லக்கா மறந்துட்டே என்னக்கா நீங்க எங்கிட்ட போட்டு வாங்குரீங்களா இல்ல நீங்களே என்ன பேசுறோன்னு தெரியாம பேசுறீங்களா
செரி நம்ம சொல்ற எல்லாத்தையு புள்ள கவனிக்குதோன்ட்டு நா மாட்ன்னு சொல்லினு இருக்கே தேங்கா இல்ல வெங்காயோ வந்து ஒரு ரெண்டு பெரிய வெங்காயமா இர்ந்தா ரெண்டு வெங்காயம் போதுமா
செரிங்கா
நல்லா வதக்கி மிக்சி ஜார்ல போட்டுக்கிட்டு பொட்டுக்கட்ல அரக் கையி
அரக் கையா ஏ கைலா போட்டா நல்லா இருக்காதேக்கா நீங்க வேன்னா உங்க கை குடுங்க
ஆ தரமா நீ போட்டு பாருமா எப்டி இருக்குன்னு டேஸ்ட்டு பண்ணி சொல்லுங்க
செரிங்கா செரிங்கா
நல்லா போட்டு அரச்சிட்டு நம்ம எப்பயு போல தாளிப்பு போட்டு எறக்கிட்டா சூப்பரா இருக்கும் மா தேங்கா இல்லாம தேங்கா சட்னி ரெடி
செரிங்கா செரிங்கா நல்ல ஒரு ரெசிபி சொன்னீங்க இத நா வீட்ல சீக்கிரோ செஞ்சி பாத் து உங்குளுக்கு எப்டி இருக்குன்னு சொல்றே
கண்டிப்பா சொல்லனோ
அப்புறோ என்னக்கா மாங்காலா நீங்க சாப்ட்டீங்களா
எங்கம்மா எங்கம்மா ஒரே அணில்தா எல்லா கடிச்சி கீழே போடுது
ஓ என்னக்கா மால் வெச்சு பெரிக்க வேண்டியதானக்கா மாங்காவெலா
ஆளுங்க கேட்டதுக்கு ரெண்டாயிரபா கேக்குராணுங்கம்மா
அய்யய்யோ ஏ கா இவ்வளோ
அதா நாங்களு கேட்டு பாத்துட்டு ஏன்னா ரெண்டாயிரபாதா இல்லங்க அதுக்கு மேலலா கொறைக்க முடியாது அப்டீன்றாங்க ரெண்டாயிரோதாங்க அவ்ளோதாங்க அப்டீன்றாங்க
அப்ப என்ன பண்ணிருக்கணோ நீங்களே டக்குன்னு மரத்து மேல ஏறி பெரிச்சிருக்கலாக்கா
ம் சும்மா ஒன்னு வய்சான காலத்துல எங்கம்மா மரத்துலலா ஏறிகிட்டு நா என்னாமா பண்றது உ
அதான அதுவு சரிதா உங்களுக்கே வயசாயி போச்சு முட்டி வலி இடுப்பு வலில்லா வந்துருக்கு அதுவு சரிதாங் க சரி நீங்க எற்ற அளவுக்காச்சு பெருச்சு சாப்ட வேண்டியதானே மாங்கால்லா வேஸ்ட்டா போகுது மரத்திலேயே பழுத்து போகுது
மொரட்டுக்கோழி எட்ட மாட்டுதுமா
நீங்க அப்ப குள்ளமா இருக்கேன்னு சொல்லுங்க அக்கா ஏங்கா கோல் மேல போய் பழி சொல்றீங்
நாங்க எவ்வள குள்ளமா இருந்தாலு சொரட்டுக்கோள்னா ஹைட்டா அது குள்ளமா இருக்கவங்களு பெரிய க்கிறதுக்கு தானே வச்சிருக்காங்க சொரட்டுக்கோளுன்னு பேரு
சரிங்க்கா சரிங்க்கா ரொம்ப தத்துவமா பேசுறோனு நனைக்காதிங்கக்கா
இல்லமா அப்படிதாமா நா பேசுறே தத்துவம்மாதா
ஆமாங்கா என்னக்கா எவ்ளோ நேரமா பேசிக்கிட்ருக்கோ கா மணி போனதே தெரியல
மணியே போலமா நீ வேற ஏமா மணி தோதாமா நிக்கிறா
அய்ய மணியா இங்க யாருமே இல்லையேக்கா அப்டின்னு
எ வீட்டு எங் வீட்டு பக்கத்துல ஒரு மணி இருக் கமா இம்மா நேரா இங்கதா நின்னா
ஆ பாத்துக்கா மணி மணி சொல்ல மணி ணி உள்ள வந்துட போறாரு என்ன கூப்டிங்களான்னு
அவரு உள்ள வந்து என்ன கூட்டிங்களானு கேட்டுதாம்மா போறாரு அவரு
அடடா அந்த அளவுக்கு நீங்க சத்தமா சொல்லி இருக்கீங்க பாத்தீங்ளா
வாசல்லயே நின்னு பேசின்னு இருக்கனா அதனால போற வரவங்க எல்லா பாத்துட்டு போறா ங்கமா
என்னக்கா எ கிட்ட பேசுதுன்னா ஏகா ரோட்டுக்கே பேசுறீங்க
நம்ம கேட்ட பூட்ட போனோமா நானு
ஓ கேட்ல்லா இருக்காக்கா வீட்ல
மா வீடு இருந்தா கேட் இருக்காதாமா இது என்னம்மா புது கேள்வி கேட்டுல்லா இருக் கான் வேர கேக்றீங்க
சரிக்கா சரிக்கா கோச்சிக்காதீங்க
வீட்டுக்கு வாங்க கேட்ட பாருங்க மாங்கா மரத்த பாருங்க எட்டுச்சுன்னா மாங்காவ பெறிச்சுட்டு போங்க நீங்க
ஆ அதோட அப்றே கிளம்பிடுங்கேன்னு சொல்றீங்க வீட்டுக்குள்ளல்லா வந்துட போறீங்கேன்னு அப்படித்தானேக்கா
அப்படிலா இல்லம்மா வாங்க வந்து சாப்டுங்க சாப்பாடு செஞ்சு போட்றே சாட்டு சாய்ங்காலமா களம்புங்க மாங்காவ பறிச்சுக்கன்னு
ஏகா எங்க வீட்ல எங்களுக்கு சாப்பாடு இல்லாமையா நாங்க இங்க வந்து சாப்பாடு கேட்டுட்டு இருக்கோ ஏகா இப்டி
ஆ நா ஒண்ணு ஒண்ணு அப்படி சொல்லலையமா நீ சாப்பாட்டுக்கே பிச்ச எடுக்கறேன்ல நா சொல்லவே இல் லலையமா
இதெல்லா ரொம்ப தவறான செயல்கா இந்த மாதிரி எல்லா பேச கூடாது
நீ தாமா இப்டி பேசுறியே என்ன பேசாதேன்றியே நீ தாமா பேசுறியே இப்டி
போங்கக்கா ஒரு மன ஆறுதலுக்காக உங்ககிட்ட பேசலானு பாத்தா மன வலிய தர மாரி பேசுறீ ங்களேக்கா
என்மா நா அப்டி என்னமா பேசிட்டே நல்லாதனமா நா பேசிட்ருக்கே
நல்லா சொல்றீங்க போங்கக்கா
என்னம்மா என்னம்மா நா பேசினதுல உனக்கு இப்ப கஷ்ட வந்துருச்சு
நீங்க பேசுனது எல்லாமே கஷ்டமாதாகா இருக்கு
அது எல்லாமே கஷ்டமா இருக்கா நா ஒண்ணுமே பேசலேயேம்மா வாமான்னே வேணுன்னா மாங்கா பிச்சிட்டு
அதா வாமான்ன அடுத்து போமான்னீங்க அந்த கேட்ட ஒடனே ஏ மனசு சுக்கு நூறா ஒடஞ்சிருச்சிக்கா
ஆ அப்பறோ வீட்டுக்கு போகாம இங்கேயே இருக்கிறியாமா எங்க வீட்
பாத்தீங்களாக்கா இந்த வார்த் ததா மனச காய பத்துதுன்னு சொல்றே நா போன வக்கிறேக்கா
ஏம்மா இப்டி பண்ற நா என்னம்மா ஒனக்கு தப்பு சொல்லிட்டே இப்ப
இல்ல இல்லக்கா அது வேணாக்கா நா வக்கிறே நீங்களு பொய் வேலைய பாருங்க நானு வேலயப் பாக்குறே
சேரிம்மா வாம்மா வீட்டுக்கு வந்தா இந்த பக்கோ
செரிங்கக்கா
ஆ செரிமா வக்கிறேம்மா
வைங்கக்கா வச்சிட்டு போங்கக்கா